தெல்லாக
ஹலோ
நா பேச தெளிவா கேக்குதா தோழி ஆ ஓகே தோழி நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பாக்க போறோம்னா ட்ரிப்பு பத்தி பேசுவோ தோழி
ம் ஓகே சிஸ்டர்
ஆ ட்ரிப்பு பாத்தீங்க அப்டின்னா நா ரீசன்டா வந்துட்டு பொதுவாவே அதிகமா போற ட்ரிப் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் ஆ அது ரெண்டு வந்துட்டு நா அதிகமா போயிருக்கே அ அது மட்டு இல்லாம வேற ட்ரிப் ப்பு தா போகணு அப்டின்னா இந்த அ கல்லணை ம் அதுக்கப்புறோ இந்த தஞ்சாவூர் கோயில் கூட அடிக்கடி நாங்க போயிட்டு வந்திருக்கோ அந்த அந்த மாரி நீங்க ட்ரிப் எந்தெந்த எடோலா போயி இருக்கீங்க தோழி
ம் ட்ரிப்பு பாத்தீங்கன்னா நாங்க காலேஜ்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அது ட்ரிப்புனா போயிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோ பத்தியா அந்த மாரி இல்லாம ஒரு ந ஒரு காடு அந்த காட்ல வந்து நறைய பில்டிங் மாரி இருக்கு நம்மளுக்கா எதோ ஹாஸ்டல் மாரி கட்டி வெச்சிருக்காங்க அந்த பில்டிங்ஸ்ல போய் நம்ப ஸ்டே பண்ற மாரி அது இல்லாம வந்து ஸ்டே பண்ணுவோ நம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலிய தூங்கலாம் அப்டின்னு நெனச்சிட்டு போகணோ நாங்க அ
ம்
ஆனா அங்க போனாதா தெரியுது அந்த மாரி இது கெடையாது இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு டீம் நா ஒரு டீம் போறோனா உங்க டீம்ல இருந்து ஒரு ரெண்டு பேர் என் டீம்ல இருந்து ஒரு ரெண்டு பேரு ஒரு டென்ட் மாரி சி சின்னத நம்மளே ஒன்னு போட்டு அதுல நம்ம ஸ்டே பண்ற மாரி இருக்கு அத மா சமைச்சு நம்மளே சாப்புட்னு அந்த மா ப்படி இருந்துச்சி அது இல்லாம அந்த ஜிப்லைன்லா இருக்கு பாத்தீங்ளா இந்த லாங்ல இருந்து அங்க போவுமே இந்த மாதிரி அட்வென் சி சம்மதமா ஃபுல்லாவே கூட்டிட்டு போனாங்க அது இல்லாம நம்ம அங்க போனோனே நம்ம ஃப்ரண்ட்ஸ் கூட இருக்கறத விட மத்த ஃப்ரண்ட்ஸ் கூடா தான் ரொம்ப அட்டாச் ஆயிடுவோ அந்த மாரி கூட்டிட்டு போனாங்க அது கொஞ்சம் உ நால்லா இருந்துச்சி டூர விட இந்த மாரி போறது பெட்டரா இருந்துச்சி அது இல்லாம காலேஜ்ல இந்த மாதி எம் ஜி எம் வி ஜி பி அந்த மாரி கூட்டிட்டு போவாங்க நானுமே மோஸ்ட்லி இந் மாரி ட்ரிப்பு போ மாட்டே ஃப்ரண்டஸ் கூட எங்கன்னா நியர் பைல எதனா இந்த மாரி தீம் பார்க்கு அந்த மாரி ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாரிதா போய் நறைய இது பண்ணுவே ஏன்னா இது கொஞ்சோ டூர்னா அதுக்கு டிராவல் பண்ணி அவ்ளோ தூரோ போணோ அது அதுல்ல இருக்கு இல்லையா இதுனா போனு கொஞ்ச நேரோ என்ஜாய் போனா நம்மளுக் டக்குன்னு மெமரியா இருக்கு பட்ஜெட்டு அதுக்கேத்தா மாரி இருக்கு அதனால மோஸ்ட் டா இந்த மாரி தா சிஸ்டர் நா போவே ட்ரிப் மாரி போமாட்டே எனக்கு அது வீட்லயே அலோ பண்ண மாட்டாங்க அவ்ளோ சீக்கி டோ இவ்ளோ கஷ்டப்பட்டு போறதுக்கு நார்மலா இந் மாரி நார்மல் ட்ரிப்பே போயிட்டு வந்துட்லா எதுக்கு அவ்ளோ லாங்க அப்டின்ட்டு
ம் ஆமா நீங்க சொல்றது சரிதா இப்ப நார்மல் ட்ரிப்பு போனோம்னா ஆ போயிட்டு வரப்ப நெறைய மெமரிஸ் இருக்கு அ புது நீங்க சொல்ற மாரி புது புது ஃப்ரெண்ட்சோட பேசும்போது அ நமக்குமே நறைய பேர கொஞ்சோ பழகிக்கிற மாரில்லா இருக்கு இல்லையா
ம் ம்
ம் ஓகே தோழி ஆ அது மட்டு இல்லாம வேற எந்தெந்த வேற புது புது எடங்கள் எதுவு போயிருக்கீங்களா நியர்பைலயே போயிட்டு வந்துட்றதா
ஆமா சிஸ்டர் நியர் பை தா இப்பத்திக்கி ஒர்க்கும் போயிட்டு வந்து இத அதுவு சமாளிக்க முடியல ஆனா இருக்கற்து ஒர் நாள் லீவு எப்பெல்லா கவுர்மெண்ட் ஹால்டே வருதோ அப்ப எதுனா போகாத எடமா நியர்பைல போய்ட்டு ஒரு த்ரீ ஹார்ஸ் த்ரீ ஆர் ஃபோர் ஹார்ஸ்க்குள்ள வீட்டுக்கு வர மாரி அந்த மாதிதா சி்ஸ்டர் போவோ நானு
ம் ஓகே தோழி ஓகே தோழி ம் வேற எந்த எடத்துக்காது போகணுன்லா நெனச்சிருக்கீங்ளா ம்
ஒங்களுக்கு சமைக்கலா தெரிமா
ஆ சமப்பே ஓர்ளவு சமப்பேன் தோழி ரொம்ப அந்த அளவுக்குலா நல்லாலா வர்
அந்த அளவ்க்கு நீங்க ஃபஸ்ட்டு நேந்த இந்திந்த டிஸ்ஸு ட்ரை பண்ண நல்லா இருந்துச்சு அப்டின்ற மாரி எதனா இருக்கா சிஸ்டர்
அந்த மாதிரி சொல்லணு அப்டின் பாத்தீங்குனா நார்முலாவே சொல்றேன் நான் வந்துட்டு கேஸ் சரி வந்துட்டு பண்ணுவேன் ஆனா ஒரு ஒரு வாட்டி பண்ணும்போதுமே எனக்கு அந்த அளவுக்கு வராது ஏனா நம்ம புதுசா கத்துக்கும் போது அது அந்த அளவ்க்கு செட் ஆகாது இல்லையா ஒரு சில டிஷஸ்லா நம்ம என்னதா பண்ணாலுமே நமக்கு வராமியே இருக்கு அந்த மாதிரி எனக்கு பாத்தீங்க அப்டினா எனக்கு கேசரி சொல்லலா நா நெறைய டைம் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்துட்டு அந்த அளவ்க்கு வர்ல இப்ப ரீசெண்டா லாஸ்ட்டா ட்ரை பண்ணும் போது பாத்தீங்ன்னா நா நெனச்ச மாதிரி எனக்கு வந்துச்சு அப்பதா எனக்கு தெரிஞ்சிச்சு ஒன் டைம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா கத்துக்க முடியாது திரும்ப திரும்ப நெறைய டைம் இல் நா செஞ்சு பாத்தா வந்துரு அப்டிங்கிற மாரி இப்ப ரீசன்டா எனக் கேசரி சொல்லா தோழி அந்த மாரி நீங்க எதூ ட்ரை பண்ணிருக்கீங்ளா
ம் நான் எனக்கு அளவுக்கு சமைக்க மாட்ட பட் ஆனா யூடியூப் பாத்து என்ன சமைக்றனோ அத ஃபஸ் ட்டு அட்டம்லே நல்லா பண்ணிடுவேன் ம் பெர் நாளே சண்டே டைம்ல என்ன பண்ணுவ வீட்ல என்ன பொருள் இருக்கோ அத வச்சு கூகுள சாரி யூடியூப்ல போடுவ இந்த மாரி இந்த பொருள வச்சு என்னனலா செய்லான் சொல்லிட்டு அதுக்கான தேவ்யான திங்ஸ் இர்ந்ஸ்னா செய்வேன் ஃபஸ்ட் டைம் பண்ணது வந்து பாஸ்தா செஞ்சிருக்கேன் ஃபஸ்ட்டு டைமே சூப் ப்றா வந்துச்சு சாப்ட்டுட்டு அது இல்லாம எங்க மம்மிக்கு டெஸ்டிங் வேற குடுத்தேன் கொஞ்சோண்டு அவுங்க சொன்னாக நல்லாதானடி இருக்கு இன்னு கொஞ்சோ எக்ஸ்ட்ரா செய் வேண்டி கால்ல எல்லாருமே சாப்ட்ருக்லா அப்டின்னாங்க இதான ஃபஸ்ட்டு இதுக்கப் புறு செய்றேன் அப்டின் சொல்லிட்டு நறைய செய்வேன் வீட்லே கே ஃஎப் சி ட்ரை பண்ணுவ அதூ சூப்புரா வந்துச்சு எந்தளவுக் செஞ்சனா நெக்ஸ் செய்மு இந்தடவ வந்து ஒரு ஆஃப் கேஜி கூட எடுத்துட்டு வர்ல கம்மிதா எடுத்துட்டு வந்தோ டூ ஃபிப்டி கிராம்ஸ் தா எடுத்துட்டு வந்து செஞ்சோ அதுவே சூப்புரா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒன் கேஜி எட்த்து குடுக்குறேன் எல்லாருக்கு சேத்து செஞ்சுடு அப்டின்னாங்க
அத புடிக்கு இந்த மாரி யூடியூப் பாத்து என்னென்ன பொருளா சேக்கனு செஞ்சு சாப்புடுது நல்லா நல்லா ஒரு க்கு ஒண்ணு கேசரி இன்னு ட்ரை பண்ல நாளைக்கு தா ட்ரை பண்லான் இருக்கே
பண்ணுங்க என்ன பண்ணும்போது வீடியோஸ் வந்துட்டு நம்ம நெ றையா வரு அதுல நம்ம எ து வந்துட்டு செட் ஆகு அப்டிங்கிற பாத்து பண்ணணு ஒரு சில வேறு செய்ற மொற வந்துட்டு ஃபஸ்ட்டே தண்ணி ஊத்தி ஆ அதுக்கப் அப்புறோ ரவா போட்டு வேக வைக அந்த மாரி காட்டுவாங்க ஒரு சில பேரு வறுத்துட்டு அந்த மாரி பண்ணு அப்டிம்பாங்க அ எது நமக்கு வந்துட்டு ஓகே இது பண்ணா நமக்கு கரெக்டா வரு அப்டின் தோணுதோ அந்த மாதிரி வீடியோஸ் பாத் து பண்ணுங்க நல்லாவே வரு
ம்
ம் எனக்குமே கொஞ்ச ஈடுபாடு இருக்குதா வீடியோஸ் பாத்து சமைக்கிறது
ம் உங்ளுக்கு எதானா ஆச இருக்கா இந்த டிஷ்ஷ நம்ம செஞ்சே ஆகணு கத்துக்குணு அப்டின்ட்டு
அது வந்துட்டு நார்மலா எல்லாரு கேக் வந்துட்டு ஈஸியா வந்திருது சொல்றாங்க
ஓ
எனக்கு வந்துட்டு கேக் வந்துட்டு எப்டியாவது நல்லா சூப்பரா வீட்ல எல்லாரு பாராட்ற அளவுக்கு செய்யணுனு எனக்கு ஒரு ஆச இருக்கு தோழி நா பஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணும்போது என்னாச்சு அப்டினு பாத்தீங்கனா னா நா அந்த வீடியோஸ்ல சொன்ன மாரிதா பண்ணே பட் எனக் க்கு ஓரத்துல எல்லா நல்லா வெந்து நடுல வேகாமியே வந்துருச்சு
உம் ம்
அதனால சேரி இனிமே வந்துட்டு பண்ணுனா கே இது வந்துட்டு கேக் வந்துட்டு நல்லா பண்ண னனு அ எல்லாரு நல்லாருக்கு சொல்லணு அப்டி சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஆனா அனல இன்னு உம்
இங்க அந்த மாரி கேக்கு ஐட்டம்ஸ் வச்சுஸ் செஞ்சி வேஸ்ட் பண்றதுக்குலா அதா பிஸ்கெட் பேக்கெட்டு தா பிஸ்கட் யான் மே ஆனா பத்ருவா மேரி கோல்டுதான இருக்கு பத்ருவா மேரி கோல்டியே அந்த மாரி ட்ரை பண்ணிட்டு நல்லாருந்துச்சு நா வேணா நீங்க அந்த இப்ப கே பிஸ்கெட் பதிலா கேக்குக்கு என்ன போடுவாங்களோ அது அதுக்கப்புற நெஸ்ட் டைம் ட்ரை டன்னாலே ஃபஸ்ட்டு பத்ருவா பிஸ்கேட்ட வச்சு ட்ரை பண்லால ட்ரைப் பண்ணி ஓக்கே ஆகறப்ப பெட் ட்றா நீங்க செய்யறப்ப திருப்பி அந்தப் என்னென்னலா ஏட் பண்ணாங்களோ அதுல அதுலா ஏட் பண்ணி செஞ்சி வீட்ல குடுத்தீங்கனா நல்லாருக்குனு வாங்கல்ல அப்புற எப்பியு போல கேசரி மாரி செஞ்சிட்டே இருக்க வேண்டியதாய்ட போது
ஆமா உங்க ஐடியாவு நல்லாருக்கு நீங்க சொன்ன மாரி ஆமா இந்த ஓரியோலா வச்சு ட்ரை பண்லால்ல
க்க டைம்ல இப்பதா ம் பிஸ்கேட் பாக்கெட்டு எங்க வீட்ல எப்பமே அதிகமாருக்கு மேரி கோல்டுலா அரச்சி அதல பால் ஊத்தி சக்கர போட்டு நல்லாக் இது பண்ணிட்டு அதுக்கப்றோ குக்கர்ல கீழ அடிக் அடில கொஞ்ச தண்ணி வச்சிட்டு ஸ்டாண்ட்டு மாரி ஒன்னு வச்சிட்டு விசில் விட ஆரம்பிச்சிடுவே அது செம்மையா வரு எனக்கு அந்த கேக்கு அதுலாம அந்த ஓரியோ பிஸ்கேட்டு இதெல்லா வந்து கொஞ்ச அல அங்கங்க போடுவே அந்த மேரி சாக்லேட்ஸ் இருக்கு ஏ வீட்ல சாக்லேட்ஸ மெல்ட்டு பண்ணிடுவே ஃபுல்லா மெல்ட்டாகி அத சிறப் மாரி ஊத்தி விட்டு உம் நா பண்றது கம்மியான பட் ஜெட்ல முடிஞ்சுரு ஆனா செம்ம டேஸ்ட்டாவு இருக்கு
ஓ சூப்பர் சூப்பர் ஆமா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாரியு பண்ணி பாக்லா நல்லாருக்கு ஆ அது மட்டுமிலாம அ பலகாரெல்லா எதுவு செஞ்சு பா்த்திருக்கீங்ளா யூடியூப் பாத்து
பலகாரம் ஓட்ட வட ட்ரை பண்ணிருக்கே
உம்
அது நல்லாருந்துச்சு ஓட்ட வட செஞ்சதுமே ஃபேமிலி எல்லாருமே சாப்டாங்க ஆனா அது ஒரு தரவ செஞ்சிரு எனா நெக்ஸ்டு எப்டி செய்ணுன்றத மறந்துருவ சிஸ்டர் இதா எங்கிட்ட இருக்க மைனஸ் பாயிண்ட்டு இப்ப இன்னைக்கி யூடியூப் பாத்து என்னென்ன போட்றமோ போட்ரு செஞ்சிட்ற ஒரு த்ரீ டேஸ்கப் ப்பது என்னென்ன போட்டன்ற ஞாபகருக்காது இதுதா கொஞ் ச மைனஸ் பாயிண்ட்டாகு எங்கிட்ட
பரவால்ல அதுல என்ன இருக்கு நம்ம ஒரு ஒரு டைம் ஒவ்வொரு வீடியோஸ் பாத்தோனா இன்னொரு டைம் வேற மாதிரி அதையே பண்ணி பாக்லான் நல்லாருக்கு
உம் உம்
நீங்க வேணா நாளைக்கு இந்த இது பருப்பு வட வேண்னா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ஆ நல்லா அது என்ன சொல்ற வீடியோஸ் நல்ல வீடியோஸ் பாத்து பண்ணி பாத்தீங்கனா அது நல்லா கிரிஸ்பியா டேஸ்ட்டா வரு உங்களுக்கு டைம் இருந்தா அது பண்ணி பாருங்க
உம் ஓகே ஓகே சிஸ்டர் செஞ்சு பாக்ற
உம் அது மாதிரி நார்மலா பஜ்ஜி அது எல்லாரு போடுறதுதான் உம்
என்ன பருப்பு போட்டு வட சுடுறீங்க
ஆஹ் பருப்பு வட கடல பருப்பு
ஓ அந்த அந்தவடையா ஓகே ஓகே
ஆஹ் ஆஹ் கடலை பருப்பு போட்டு செஞ்சு பாருங்க ஏன்னா உளு உளுந்தவட தான் செஞ்சு பாத்துட்டே நீங்களே சொல்டீங்க கடலை பருப்பு இப்ப கொஞ்ச செஞ் செஞ்சு பாருங்க கொஞ்ச ஆஹ் டிஃப் டிஃபரெண்டா அதே நேரத்தில கொஞ்ச கிரிஸ்பியா நல்லா வரும் விரும்பி சாப்டுறவங்க வீட்ல இருந்தாங்கன்னா அதுவும் நல்லா சாப்டுவாங்க
ஓ ஓகேங்க நீங்க சொன்ன படியே
உம் செஞ்சு பாருங்க ஆஹ் அப்புறம் சொல்லணு அப்படின்னா நார்மலா பஜ்ஜி அது எல்லார் வீட்லயும் பண்ணிருப்பாங்க பஜ்ஜி இப்டி அஹ் அப்புறம் வேற என்ன சொல்றது உம் இதெல்லா அதே மாதிரி ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஆஹ் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொழந்தைங்க சாப்டுற மாரி இருந்தா அதெல்லா வந்துட்டு எல்லார் வீ்ட்லயும் பண்ணிருப்பாங்க நீங்க இது வேனாட்டு கொஞ்ச ட்ரை பண்ணி பாருங்க ஆஹ் நம்ம அடுத்த கால்ல தொடர்ந்து பேசுவோம் தோழி நன்றி தோழி
நன்றி தோழி